வன்டிங்கோ
ஆ என்ன பண்ணட்டு இருக்கேன்னா ரியல்ஸ் தல்ட்ருக்கே
ஓ ஓகே ஓகே
எட்டரவாத்துக் கி ட்டி வெட்டிப்பய போல் இருந்தே வெக்கப்பட்டு ஆனதுப்போ உன்னால உன்னால எவ்வளவு பரேன்டென்டு நோட்ஸ்
ய்யோ
ஆ ஸ் வெரி டிசப்பாய்ண்டெட் சண்ட போட போறே அவ்யே யாரா இவ லூசி சி அப்டின் சொல்லி டென்ஷனா வரற அளவுக்கு இருப்ப
மெணு சராரசிக்காக வா என்ன வேணாலு அதுக்கப்புறோ என்னாச்சு இட்லி மட்டன் கொழம்பு சண்டே மார்னிங் பிரேக்பாஸ்ட் அஆஸ்யூசல் எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் புடிக்கும் நா இந்த வாட்டி மட்டன் கொழம்பு ரொம்ப காரமா வெச்சுட்டாங்க எதோ ஒன்னு அதிகமா ஆட் பண்ணிருக்காங்க என்னன் எனக்கு கண்டுபுடிக்க தெரியல
மசாலாவாருக்கு
ஏதோ ஒரு மசாலா தான் அதிகமா இருக்கு என்ன மசாலானு அது எனக்கு கண்டுபிடிக்க தெர்ல மல்லிப்பொடி கரெக்ட்டா தா இருந்ச்சு மொளகா பொடி தெர்ல உப்பு பத்தாமையா இருந்திருக்குன் நா நனைக்கிறேன்
கூப்பத்துலு எப்டி யோசு தாரமா இருக்கும்
உப்பு பத்தலனா காரமா இருக்கு
அப்டில்லா இருக்காங்க
ஆமா
பத்து நிம்ஷமா
காரமா இருந்தா உப்பு போட்டா அதெல்லா கரெக்ட்டாயிடு ஏதோ ஒரு உப்பு பத்தாம இருந்தாதா காரமா இருக்
ம்
எனக்கு வந்து திரிசூர்புரம் போகணும் பைலாசிங் கூடி போவ்மாட்டாங்க
ஏ
எங்க வீட்டுல கேரளா கல்ச்சர் புடிக்கு
கேர்ளா
கேர்ளா மலையாளிஸ்ல்லா வீட்ல அவ்ளோ புடிக்காது
ஏ அப்படி
ம் தெர்ல ஆ வீட்ல புடிக்காது ஏ என்னன் கேள்வி கேட்டா சோறு கெடயாது போயிருன்ருவாங்க சோற பதிலான் பாத்தா
சோறுதா
அஃப்கோர்ஸ் யுவர் ரைட் நேத்து வந்து ஒரு ஜந்து வந்துட்டு ஸ்னேக்கு ஸ்கார்பியனு சேலுக்கு இருக்கு வாங்கிறியான் கேக்கறாங்க
இல்ல எனக் புர்ல ஏ வீட் இல்ல எனக் சோறு போட்டு வளக்கற்தே பெர்சு இதுல பெட்டு எங்க வீட்ல பெட்ஸ்க்கே நாட் அலோவ்டு அதுவு நீ என்ன பெட்டு கேக்குற கொடூரமா இருக்க பெட்டு கேக்குற பாம்பு தேள்லா வாங்கிட்டு போன்னா அது கூட அப்டியே நீயும் சேத்து வெள்ல போயிருமானு அனுப்பி வுட்ருவாங்க அப்டின்ருந்தே
ம் நல்ல மனுசம்பானு ம்
இல்ல எனக்கில்ல லியோ நீங்க வாங்குங்க நீங்க வாங்கி நீங்க வளத்தி நீங்க பராமறீங்க நா வந்து வந்து கொஞ்சிட்டு மட்டு போற அத டெய்லியு அப்டின்ட்ருந்தே
ரைட்டு
ஏ நீயே இப்டி சொல்லாம நாந்தா அப்டி சொல்வே வேற யாரு அப்டி சொல்வா நாந்தா அப்டி சொல்லுவே இவ்ளவ் அக்கறையா பேசுறல கோ ஆஸ்கு வித் அ எ டாடா நீ போய் வாங்கி வளத்து அப்டின்ட்ருந்தே எங்க அப்பா செப்பல் போடுவாருன்னே தெரியுதுல அதேதானே எங்க அப்பாவு பண்ணுவாரு அமைதியா போவியா அப்டின்ட்ருந்தே நான் உனது அடி நீ எனதா தெரியாமலே நான் தேய்கிறேன்
எனிதிங் எல்ஸ் ஸ்பெஷல் டுடே
இன்னைக்கு எந்த ஸ்பெஷலு பெருசா இல்ல காஸ் நாளைக்கு எக்ஸாமு எக்ஸாமுக்கு ஃபைரா படிக்கணு
அ வாயில மட்டு சொல்ல வேண்டியதா அ
ஆ வாயில தா சொல்லுவே வாயில மட்டும்தா சொல்லுவே செயலில் எக்ஸிகியூஷன் வந்து பாத்துக்லா அப்டின் பொறுமையா விட்டுட்டு ம் எனக்கு கஸ்டடு ஆப்பிள் சாப்டணு போல இருக்கு
கஸ்டடு ஆப்பிள் ம்
ம் ஏ
இல்ல பண்லா
ம்
இப்பதா சம்மந்த சம்மந்தம் இல்லாம சம்மந்தம் இல்லாத நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாத சாப்டணுவாடுக
பரவால்ல அதுஒன்னு தப்பு இல்ல
ம் என்ன வாங்கி் குடுத்து காசுதா காலியாகு
சாப்பிட்றதுக்கு எவ்ளோ வேணா செலவு பண்லா அதுக்கெல்லா எங்க வீட்ல தடயே கெடையாது சாப்டனுமா காசு வச்சுருந்தா அனுப்பி வுடுறே அவ்வளோதா
ஏ நை
மத்தபடி இந்த ஆகாத வேல ஆகுற வேலைக்கெல்லா காசு கேட்டா செருப்புலயே போடுவாங்க வீட்ல இந்த ஃபோன் கேஸ் வாங்கறது டெம்பருக்கு ஏதாச்சு கே குறது அந்த மாரினா செருப்ப கழட்டி போடுவாங்க எங்க வீட்லலா அதனால நா அதுக்கு மட்டு காசு கேட்க மாட்டே
ரைட்டு
அதுக்கு நானே ஏதோ ஒரு வர வேலய பாத்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியத்தா
நைஸ் அப்டி நீங்க என்ன வேல பாப்பீங்க என்ன மாதிரி கைண்ட் ஆஃப்
எந்த மாதிரி கைண்ட் ஆஃப்னா கிடைக்கிற வேல எல்லாத்தையு பெயிண்ட் அடிக்கனா பெயிண்ட் அடிக்க போவே
ம்
ம் டெய்லரா போவே எது கிடைக்கிதா அந்ததுனு இல்ல காலேஜுக்கு ஏதாச்சி எக்ஸாம் டூயுட்டினா கூப்டுவானுங்க அங்க போவே
ம்
எங் சித்தி காலேஜ்ல வேல செய்யறனால பிரச்சன இருக்காது அங்கப்போய் எப்டியோ சும்மா போயிட்டு வந்துருவே
ம்
அதனால கெடைக்கிற வேலய ஏத்து செஞ்சக்க வேண்டியதா ஒருநாள் நாலும் ஒரு நாளை ஒரு ஆயிரூவா அதா ஆயிரரூவா கிட்ட வரு எழுநூருவா வரு எழுநூர் எட்டுனுரூவா
ம் நைஸ் க
அதனால அந்த மாரி ஏர்ன் பண்ண வேண்டியதா
நைஸ் வாழ்த்துக்கள் வாழ்க்கைல ஏதோ ஒண்ணு பண்ணிட்ருக்கிங்க உருப்படியா எங்க வீட்ல வந்து நா வந்து கேட் ட லைக் ந பார்ட்டைம் ஜாப் போற அப்டின்னு எங்க வீட்ல டென்ஷன் ஆய்ட்டாங்க
எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்னைய கொன்றுவாரு நானு எங்க அப்பாவுக்கு தெரியாமதா போயிட்ருக்கே வே
ஏ அப்பாக்கு தெரிஞ்சா என்னபண்ணுவாரு
அப்பா படிக்கிற வயசுல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு திட்டுவாரு ஏனா அவரு போனாராம்மா அதனால என்னைய போ கூடாதுங்குவாரு நமக் காசு வேணுல எங்க அப்பாகிட்ட கேக்கறக்கு எனக்கே ஒரு மாரி சங்கட்டமா இருக்கு எப்ப பாத்தாலு அப்பாக்கிட்டே காசு கேட்ருக்குமேன்னுட்டு
ம்
சோ எங்க அப்பாக்கு தெரியாம அடிகடி எப்டியாச்சு போயிட்டு போய்ட்டு வந்துருவ
ம்
ஞாயித்துக்கெழம சனி ஆ
படிக்கிறதுன்னா படிக்கறத மட்டு பாரு வேல எல்லா பாக்காத உனக் காஸ் வேண்ணா சொல்லு நா தர எவ்ளோ வேணா தர என்ன வேணுமோ சொல்லு நா வாங் தர வேலைக்கு இப்போதைக் போகத படிச்சு முடிச்சுட்டு ப்ராப்பரான ஒரு நல்ல வேலைக்கு போ
ரைட் ரைட் நல்லதா ம் பரவால்ல குட் ஃபேமிலி
ஆனா எ ஃப்ரெண்டு் வந்து பார்ட் டைம் ஜாப் நெறையா போவா
யாரு
ஆம் மிஸ்டர் என்
ஆ
மிஸ்டர் எம்
எம் ஓகே என் என் சேரி
ம் ஆ எங்க அம்மா திட்டிட்ருப்பாங்க அவன ஏன் படிக்கிற வயசுல படிக்கிறது மட்டு பாரு எதுக்கு தேவலாமா வேல போயிட்ருக்கேன்னு பெட்ரோல் செலவு பாக்கணுல்ல ஆண்ட்டி அப்டின்ருபாப்ல அப்ப நீ போப்பா தம்பி அப்டின்ட்ருவாங்க கரெக்ட்டு தான பெட்ரோல் செலவுன்னு ஒன்னு இருக்குல்லே
பெட்ரோலுக்கு எங்க வீட்லே காசனுப்பி உட்ருவாங்க அதனால அது பிரச்சன இருக்காது
அவ வீட்ல வாரத்துக்கு செலவு பண்றதுக்கு ஐநூர்வா அனுப்புவாங்க
அடேங்கப்பா ரொம்ப கம்மியா இருக்கே
வாரத்துக் ஏனா அவன பத்தி வீட்டுக் தெரியு
ம்கு
அதனாலதா ஐநூருவாதா அனுப்வாங்க அதுக்மேல அனுப் மாட்டாங்க அவுங்க அம்மா எப்ப பாரு எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண் பண்ட்ருப்பாங்க
ம்கு
மா அவ பண்றா அம்மா அவன பாத்துக்கோ அம்மா இப்ப அவ எங்கிருக்கா அவ எதாது வே எதாது லொள்ளு பண்ணானா எனக்கு ஃபோன் வரு அவ இப்டி லொள்ளு பண்றா என்னன் கேளு நா கேக்கரம்மா இதோ கேக்கரம்மா கேக்கறமான்ட்டு இப்ப நடுவுல காலேஜ் டிஸ்கன்ட்ன்யூ பண்றென் ஆட்னா ஃபேமிலியே எல்லா புடுச்சு என்ன கேக்க ஆரம்பிச்ட்டாங்க ஏ அவ வேணான் சொ சொல்றா ஒனக்கு தான தெரியு சொல்லு கேட்டு சொல்லு ஒனக்கு தெருஞ்சா சொல்லுன்னு எனக்கு தெரியாதுமா அவ ஏ வேணான் சொல்றா எனக்கு புரியல அப்டின் சொல்ட்டு நானு உன்னொரு ஃப்ரெண்டு கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணோ
ம்
கன்வென்ஸே ஆகல நா வந்து காலேஜ் போமாட்டெ எனக்கு புடிக்கல அப்டின் சொல்லி சேரி என்னமோ பண்ணி தொல போ அப்டின் சொல்லி விட்டாச்சு காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ற அளவுக்கு அவனு வந்தாச்சு அ அப்பறொ காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல போயி பேசி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல ப்ரைன் வாஷ் பண்ணி டிஸ்கண்டின்யு பண்ண விடாம வச்சு இப்போ அதா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல
ஆ
ம்
பரவால்ல
ஏ
டிஸ்கன்ட்ன்யு பண்ணாம இருக்காரே பெரிய விஷ்யந்தா
ம் இப்ப நா பண்றன்னு ஆடிட்ருக்கே
ம் இனிமே பண்ணமாட்ட
ஏ
பண்ணமாட்டெ பண்ணா வீட்ல என்ன நடக்கு
நீ ஏ பிள்ளயானு நீ ஏ பிள்ளையே இல்லன்ருவாங்க
ஆமா இப்ப தெரிய்தில்ல
செரி செரி நல் பாய்
பாய் பாய்